ஹலோ கேக்குதா ஆ
எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்
ஆ நானு ரொம்பவே நல்லாருக்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க
சும்மாதா
ம் நானு அதே தா
ம்
நா இனிமேதா கொஞ்ச கொஞ்சமா வேலய ஆரம்பிக்கனு மேம் நைட்டுக்கு
அப்டியா
ஆமா
என்னா வேல அப்டி
என்ன வேலயா நைட்டுக்கு சாப்படறதுக்கு பாக்கணு இனி அதுக்கடுத்து பாத்தரலா கழுவியாச்சி இல்ல இனிமே தா செய்யனும் மணி இப்ப எட்றயாகுது அவுங்க இங்க ஃபுல்லா பசங் அதனால நைட்லா கொஞ்ச லேட்ட தா இன்னிக்கு தூங்கு வாங்க ஏனா நாளைக்கு மட்டுதான லீவு
ஆ
லேட்டா படுத்துட்டு லேட்டா எழுந்திருச்சா தா நாள் நல்லா ஆரம்பிக்கு
ம்
ஆமா கரட் டைம்லா நாங்க ஃபாலோ மாட்டோம்
சேரி சேரி
நீ சாப்ட்டு கொஞ் நேர எதா டிவி பாத்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் டிவி பாப்போம் இல்ல எதாவ் உக்காந்து வெளாண்டுட்டு ஆமா ஆமா அந்த மூணு நாள்தா எனக்கும் கொஞ்சம் லன்ச் பாக்ஸ் கழுவறது இந்த மாரி வேலைகள் இருந்துலா கொஞ்சம் எனக்கும் ஃபிரியா இருக்க முடியும்
ஆ
ஆமா இன்னு இந்த மூண் நாள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறது அவ்ளோதா
செரி செரி
ம் க்கு லன்ச் பாக்ஸ் கழுவி கழுவியே கை போயிடும்
அஹ அஹ
நான் ஃபுல்லா ஒரு நாள் கூட நா ஸ்கூல் காலேஜி வேலைக்கு போம்போது இப்பயுமே என்னோட ல்ன்ச் பாக்ஸ் நா கழுவனதே கெடையாது அது அது தெறந்துட்டாலே தெறந்தாலே ஸ்மெல் இதாயிடும் சொல்லிட்டு தூக்கி வச்சிட்டு உள்ள தண்ணி ஊத்திட்டு ஓடிருவன் இப்போ பாத் தா ஐயோ இவங்க டிஃபன் பாக்ஸ் கொடுமையா இருக்கு எனக்கு
உம் உம்
கொல்றாங்கே முடியல அதும் இப்போ இப்ப ஃபுல்லா அந்த குட்டீஸ்குன் சொல்ட்டு அந்த கம்பாண்ட்மன் மாரி பிரிச்சி பிரிச்சி தராங்களா ரெண்டு மூணுன் சொல்ட்டு
அதனால ஒரு டிஃபன் பாக்ஸயமு ஒரு நாலு பாட்டா பிரியும் பாத்துக்கோங்க அப்ப ரெண்டு பேரு எனக்கு எ ட்டு பார்ட்டா இருக்கும் வெளக்கறத இந்த வெளக்கறதுக்கு எடம் ஒதுக்கி இவங்க வறதுக்கு முன்னாடி வீட்ல இருக்கற பாத்திரலாம் கழுவி அது காய காய வச்சி எடுத்து போனாதா இந்த பாத்திரம் வந்த ஒன்னே கழுவ முடியும் இதுக்கே ஏகப்பட்ட பிராசஸ் இருக்கு
உம் உம் ம்
முடியில லன்ச்சி பாக்ஸ்ஸு யூனிபார்முன்ட்டு ச கஷ்டம் உம்
உம்
நீங்க எப்டி வீட்ல நீங்க தா லன்ச் பாக்ஸ் கழுவீங்கள அம்மா கழுவாங்களா அம்மா தான
ரெண்டு பேருமே
சிரிக்கிறீங்க நா நம்ப மாட்டே
அது லன்ச் ஆ அது உண்மைய சொல்லுங்க ஏ சிரிகிரிங்க
நா சிரிக்கும்பதே தெரிஞ்சுக்கலால நீங்க
ஓ செரி செரி
உம்
ஃபஸ்லேந்து எப்பேய்மே கலர்னது இல்ல நீ போயிட்டு எப்பா முன்னாடி அந்தா எல கேஜி ஆரம்மிச்சிச்சு ஸ்கூல் போன ஒடனே அப் அப்பதா யோசிப்ப ஐயோ ஏண்டா இவ்ளோ பாத்தர வருது நமக்கு மட்டு அப்டின்னு இது பரவால்ல இன்னு நறைய பேர் ஸ்கூல்ல வந்து காலைல இந்த பஸ் சு வேமா போறாங்கள எர்லி மார்னிங்ல போறவங் க்லா பஸ்சுல சாப்பறக் ஒரு சில ஸ்கூல்ல குடுத்துட சொல்லுவாங்க நல்ல வேல இவங்களுக்கலா சொல்ல சொல்லி இருந்தா இன்னு அவ்ளோதா எனக்கு ஆமா உண்மலே லஞச் பாக்ஸ்குள்ள மட்டு தா சாயந்தர கலவுரதுலயே பெரிய வேல நை ட்டு டின்னர் ரெடி பண்றது கூட வேல இல்ல அந்த லஞச் பாக்ஸ் கலவுற தா பெரிய வேலயே
அப்டியா
ஆமா
முன்னாடில்லா டிஃபன் பாக்ஸ்னா சும்மா சில்வர்டப்பா அப்டிதா கொண்டு போனே நாலா இப்ப பாத்தா தனேதச்சி அதுல வர்ஷ் வேற வேற வேணுன்றாங்க போன வருஷோ ரெண்டுதா இருந்துச்சு போனது தனித்தனியா இருந்துச்சு இந்தடவ வேண்டா இந்தடவு எனக்கு புதுசா வேணு எனக்கு மூணுதா வேணு ரெண்டு தா வேணுன்றாய்ங்க கடைக்கு போனேனே பாத்தா அது நா பாக்கும்போது ச ஈசியா இருக்கற மாரி இருக்கு வீட்டுக்கு வந்ததுகப்பறம் பாத்தாதா தெரி தது நாலு பார்ட்டு அஞ்சு பார்ட்டா பிரியிதின்றதே அதுலேயே போய்ருது எனக்கு
சேரி விடுங்க அப்றோ பாத்துக்லா கொஞ்ச வளந்துட்டா அதெல்லா தெரியாதுல
வளந்துட்டா தெரியாதுல்ல கடைசி வரைக்கு விலகிதா ஆகணு பழகிடு அவ்ளோதா பழகிடு இந்த நமக்கு எப்டி சொல்லுவாங்கள இந்த ஹோம் ஒர்க்கு நமக்கு இந்த ஒண் ஃப்த் படிக்கும் போது ஒண்ணுல்ல ஃபஸ்ட் எழுதும் போது கஷ்டமா இருக்கு அதுக்கடுத்து உனக்கு எல்லா ஈசியாரு சொல்லுவாங்க நமக்கு பெரிய பிள்ளையா ஆவ பெரிய பிள்ளையா ஆக ஹோமர்க் கூடிக்கிட்டே தா போச்சு யுஜி ஆச்சு பிஜி ஆச் என்ன ஆனா என்ன ஹோம் ஒர்க் மட்டு பஞ்சமே இல்ல
உம் அதுக்குதா எங்கள மாரி பண்ணாதுதிர்ந்கனு னனி ஹோமர்க்லா
இங்க எல்லாருமே ஒன்னா இருக்கிங்க யூனிட்டி ஸ்ரென்த்ன் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா எங்ளுக் செட் ஆகணுல்ல அப்டி எங்களுக்கு இருக்கவங்களா எப்படா சிக்க வுட்லா அப்டின்ட்டே இருக்காங்க எனக் என்னனா படிக்காட்டி படிக்கலன் சொல்லிருனு நாளா ஒத்துக்குவே படிச்சா படிச்சுன் சொல்லிருவே படிக்கலனா படிக்கலன் சொல்லிருவ ஆனா ஏன் கூட யாருமே அப்டி சொல்ல மாட்டாங்க ஆனா எழுத போற வரைக் குலா உனக்கு என்னப்பா நீ எல்லா படிச்சிட்ட நீ தா ஃபஸ்ட் மார்க்கா அப்டி சொல்ட்டே இருப்பாங்க ஆனா போனதுக்கப்றோல்ல எக்ஸாம் எழுதுவ அந்த ஃபஸ்ட்டு குடுத்துர்க்கற பேப்பர் முடியிற்துக்குள்ள பக்கத்துல்ல இருகவுங்க யார் யாரல்லா படிக்கலன் சொன்னாங்ளோ அவுங்க ஃபுல்லா அடிஷல் ஷீட் வாங்குவங்க பாருங்க அப்பதா மனசக்கே இதாருக்கு என்ன படிக்கல பக்கலன் சொன்னீங்க அடிஷ்னல் ஷீட்டு வாங்குறங்கன்னா அதால்லா கவுண்ட் பண்ணிட்டுருப்பே ஒரு ஆள் எத்தன ஷிட்டு வாங்குறாங்கல்லா கவுண்ட் பண்ணுவ என்ன பண்ணி வச் நா கேட்டுருவே ஏய் படிக்கலன் சொன்ன என்ன இவ்ளோ வாங்றிங்க ஏ எல்லாமே கத அப்டின் சொல்லுவாய்ங்க அதையு நா நம்புவ ஆனா மார்க் வந்ததுக்கப்பறம் பாத்தா தா தெரியு நா தா எ நாந்தா படிச்சிருக்கேன் சொல்லிருப்பே ஆனா நா வந்து இருக்கலே கம்மியா இருப்பே எல்லாரு படிக்கல என்ன சொல்லுவாங்கனா என்னல்லுவாங்கன்னா படிச்சது படிச்சோன் சொல்ட்டா அங்க மார்க் கொறஞ்சு போயிடுமா படிக்கலன் சொல்ட்டு எழுதுனா தா மார்க் நறைய வருமா அ ஐயோ இன் இன்னு மாறல இன்னு மாறலையா அப்போ நா கா இந்த காலஜ் முடிச்சு பத்து வருஷ ஆச்சு இன்னும் மாறல கொடும இதுல இன்னு ஒன்னு வேற ஸ்கூல் டைம்ல ஸ்கூல் டைம்ல இன்னு ஒன்னு வேற பண்ணுவாங்க என்னனா
ஆ அலோ அலோ ஹலோ